ஹலோ நல்லா இரு க்கீங்ளா
நல்லா இருக்கங்க
ஓ நல்லாருக்கு ஒ என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க
இல்லங்க வேலயெல்லாம் முடிஞ்சதுங்க ஆனா டைமே போ மாட்டேங்குதுங்க எதோ ஒரு பறி குடுத்த மாரியே ஒரு எஃபெக்ட்டுங்க.
ஏ என்ன பண்றீங்க ஏ டெய்லி என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு என்ன அச்சு
இல்ல இல்லிங்க எனக்கு இன்னைக்கி ஷடோனுங்க எங்க ஏரியால ஃபுல்டே இன்னைக்கு கரண்ட் இருக்காதுங்களா ம் இப்பதான் காலையில இருக்குது இப்பவே என்னால முடில கரண்ட் இல்லாம
செரிங்க
அப்டியே ஒரு வெறுமையா இருக்குங்க நிசப்தமா இருக்கு இருக்குங்களா எங்கியுமே ஒரு நாய்ஸ்யே இல்ல ரொம்ப சைலன்டா ஒரு மா தெரியாதுங்க ஏதோ ஒரு மாரியா கஷ்டமா இருக்குது
செரி செரிங்க ரெகுலரா டிவி பாப்பிங்களோ சீரியல்ஸ் எல்லாம்
ஆ டிவி பாப்பாங்க சீரியல் பெருசா பாக்குறது இல்ல என்னால் கூட சாங்ஸ் ஏதாது பாப்பாங்க
செரிங்க
அப்டியே ஏதாது சவுண்ட் இருந்துக்கிட்டே இருந்தா நமளுக்கு தெரியாதுங்க எல்லாருமே ஸ்கூல் கால போயிடுறாங்க தனியாக இருக்கிறோமா
செரிங்க
அப்டி ஏதாது இருந்துச் கூட தெரியாதுங்க ரொம்ப அப்டி நிசப்தமா இருக்குது
செரி செரி அப்டியே பழகிட்டீங்க அத சத்தமாவே
ஆ என்னம்பா செரி சொல்ல போனா இதுலயுமே சார்ஜ் கொஞ்சமா தா இருக்குதுங்க நீ அதுவும் தீர்ந்துருச்சுன்னா சுத்தம் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் கையங்காலும் ஓடாதுங்க
அப்டிங்களா செரி செரிங்க நா வந்து டிவிலாம் பாக்க மாட் டேங்க அதனால எனக்கு பெருச தெரியாது
ம் ம் நாடகம் எல்லா பாக்கமாட்டீங்களா
நாடகம் எல்லா பாக்க மாட்டேங்க எங்கங்க நம்ம பசங்க விடுறாங்க அவங்குளுக்கு பிடிச்சதுதான் அவுங்க பாப் பாங்க வீட்ல அவுங்க இருந்தாங்கனாலும் அவுங்க அப்பா இருந்தாங்கனாலும் அவங்குளுக்கு புடிச்சது தான் பாப்பாங்க நம்ம சீரியல் கண்டினியூவா பாக் அப்றோ அவுங்களுக்கு பிடிக்காது அதனால அப்டி விட்டாச்சு அவாய்ட் பண்ணியாச்சுங்க டு த்ரீ இயர்ஸாவே முத பாத்துட்டு தா இருந்தே இப்ப விட்டுட்டே
உம் அவ்வளோதாங்க பிரபயு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்குன்னு எந்த ஒரு ஆசையும் படுறதுக்கு இல்லைங்க அவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத பாத்துட்டு விட்டர வேண்டியதா நம்மளுக்கு இருக்குன்னு இருக்கிற செல்ஃபா நம்ம ஒன்னு ஆச போடுறோ செய்யுறோ வேணுங்குறது வாங்குறோங்கதெல்லா முன்னாடியோட முடிஞ்சுது
ஆமாங்க அவுங்க என்ன சொல்றாங்க அப்டீங்கறப்ப நம்ம போய்க்க வேண்டியதா இருக்குது
ஆ ஆமாங்க
நா அதனால என்ன பண்ணுவன்னா வீட்ல பெட்டு இருக்குங்ளா அத பாத்துக்குறது அந்த இடத்த பிளேஸ் கிளீன் பண்றது அப்றோ பாத்திங்னா விண்டோ கிளீன் பண்றது டெய்லி ஒவ்வொரு ஷெட்யூல் மாரி நானே போட்டுக்குவங்க இந்த இந்த வொர்க் கிளீன் பண்ணிக்கலா அப்டின்னு இன்னைக்கு க்ளீன் பண்ணிக்ளா அப்டின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ட்டே இருப்பேங்க. அப்றோம் பாத்தீங்கனா செடில கொஞ்சோ வச்சிருக்குங்களா அதெல்லா போயி்ட்டு வேஸ்டு இதெல்லா புடிங்கி எருஞ்சிட்டு தண்ணி எல்லா ஊத்திட்டு கொஞ்சோ இந்த மாரி பாத்திக்கட்டிட்டு அப்டின்ட்டு அப்டியே போயிடுவங்க
ஆஹ்ஹ்ஹ் நெறய நெறய செடி வெச்சிருக்கீங்ளா.
ஆ கொஞ்சோ கொஞ்சோ வச்சிருக்கேங்க இல வாழா இந்த மாரி மல்லிகே குஷ்பூ முல்லப்பூ அந்தமாரி சாமி பூவு ரசிம் சாமிக்கி வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் டாகு விடவே மாட்டேங்கிதுங்க என்ன பண்ணாலு அதனால சின்ன சின்ன செடி வச்சுருக்கோ பெரிய லெவல் இல்ல அ மிளகா செடி அப்புறோ புதினா அப்புறம் இது கீரைகள் பொன்னாங்கண்ணி அந்த மாரி கொஞ்ச கொஞ்சமா வச்சிருக்கோ
ஓஹோ அதெல்லா வந்து டாகு கு விடமாட்
டாகுனு எதாது ச்சி அந்த வழியா டாகு போனாலோ இல்ல அதெனுமோ பாார்த்தீங்கன்னா எல்லாத்தையு துரத்திக்கிட்டே இருக்கு அந்த செடிகள்ளல்லா போய் போய் பெரண்டு பெரண்டு படுத்து அந்த பூரா செடில வேஸ்ட் பண்ணப்ப அப்ற எப்டி நம்ம அதுல இது பண்றது பாத்துட்டு அ அதுனால கொஞ்சோ இதுல பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கங்க மேல மாடி மேல வச்சிருக்கே மாடி தோட்டம் பண்ணலாமான்னு ஒரு ஆச தா அதுக்கு நம்ம கூட ஹிட்டல் ஆமா ஆமா வாங்க
மேல தண்ணி வசதி இருக்குங்களா
ஆ பைப் போட்டிருக்கேங்க
அப்புறம் என்ன உங்களுக்கு வசதி தானங்க நீங்க என்ன பண்ணனும்னா மெயினா அந்த கிரீன்ஷீட் போடுவாங்க தெரியீங்களா மேலே கிரீன் ரூஃப்
ஆமா ஆமாங்க தெரியு தெரியு நெட்டு
படாத மாதிரியு பாத்துக்கணுங்க
செரி செரிங்க
அது அது மட்டு அது நீடா தேவையா இல்லையன்னு எனக்கு தெரில பட் ஆனா மாடித்தோட்டம் போறவங்களு பெரும்பாலு அத போடுறாங்கன்னா நெறைய டடைரெக்டா சன் அது மேல விடுது விழுகுது இல்லிங்களா ஓவரா சன் லைட் படக்கூடாதுங்கறனால போடுவாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணிருக்காங்கன்ன எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இது ஆக்சுவலா அ அப்ப வந்து அவங்க வீட் ட்ல ப்ப கிரேப்ஸ் இருக்கு க்குலாங்க திராட்சை அந்த செடி வச்சிருக்கறாங்க அது கீழே இருந்து என்ன இருக்குதுன்னா வளர்ந்து மேல போயிருக்குதுங்க மேல வரைக்கு
மாடி வரைக்கு போயிருச்சுங்களா
அது ஆ லென்த் அப்டி போ போச்சுங்க போய் என்ன பண்ணிக்குதுன்னா அது மேல ஃபுல்லா செட்டு போட்டாங்க அந்த திராட்சைக்கு
சேரிங்க பரவால்லா தெரியாது ஃப்ரூட் இருக்கறது
கீழே எதுமே தெரியாதுங்க கீழே சும்மா ஏதோ ஒரு கொடி மாரி போன மாரிதா இருக்கு ஆனா அந்த கிரேப் ச்சலாமே தொங்கறது எல்லாமே மேல தாங்க மேல செட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி செட் பண்ணீங்கலா அந்த திராட்சை ம் எங்க வீட்டு பக்கத்துலதா இருக்கறாங்க நல்லா இருக்குதுங்க அவுங்க சொல்லுவாங்க அடிக் கெடையாம் திராட்சை வந்து வந்துருக்குது அப்டிங்கற மாரி சொல்லுவாங்க ஆ சீசனுஸ் சீசனு ல்ல அப்டின்னு அத. பத் பேசுவாங்களா எனக்கு அதுலந்து ரொம்ப ஆசைங்க நம்லோஅந்த மாரி செடி வச் வச்சி க்ரேப்ஸ்சு வளத்தணு மேல கொண்டு போணு அப்டின்லா ரொம்ப ஆசைங்க அது நம்மளுக்கு இங்க செட் ஆகலங்கே அது தகுந்த மாரி வீடு அமைப்பு செட் ஆகல
சேரிங்க கிரீனுங்களா ப்ளக்கா ப்ளாக் திராட்சிங்களா நல்லா வருது
ஆ ப்ளாக்கீனனு நெனைக்கறேங்க
ப்ளாக்குங்களா செரி செரி நாங்க எனக்கு க்ரேப்ஸ் வந்து எங்க ஊருக்கு போனப்போ அங்க எங்க ரிலேஷன் வீட்லயு இருந்துச்சு கிரீன் கலர் திராச்சை பாத்தோ கொத்து கொத்தா இருக் இதுங்க க்ரேப் சாத்தோம்னா பாக்கவே அழ தா இருக்கு எனக்கு ரொம்ப ஆசதா அனா பாத்தீங்கன்னா அது எந்தளவுக் க்கு வ தெரியல நா மெயின்டன் பண்ண முடியும் தெரியல கொடியாச்சுங்களா கீல் இருந்துலா மேலே போனா வீட்ல அவுங்க அ வீட்ல அவரூ திட்டுவாங்க மேல ஒரு செட்டு போட் ரூம் எடுத்திருக்கோம்
ம்
ரெண்டல் விட்டுருக்கோம் இதுல மேல போச்சுனா குப்பை ஆகும் அதனால நம்ம தா
அதெல்லா கிளீன் பண்ணணுங்க ம் அதெல்லாம் கிளீன் பண்ணணுங்க எனக்கு அப்டி ஒரு ஆசை இருந்தது நீங்க பெட்டர் என்ன பண்ணு பண்ணுங்க னா இந்த கவுர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இருக்கு இருக்குங்க மாடி தோட்டம்னு சொல்லிட்டு ஒரு கிட் எல்லா குடுக்குறாங்க அது வந்து ஒரு சிப் சனடுக்குள்ள தான் வருங்க
அப்டிங்களா
அ அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக் இருக்கு லாங்க அங்க வந்து நமக்கு நம்ம வந்து சப்சிடி மாரிங்க ஃபுல் அமௌண்ட் கட்ட வேண்டியது இல்ல குங்களா ஒரு செட்டு ந இப்போ என்ன கரண்டா இப்ப என்ன வெலையில இருக்குன் தெரிலிங்க பிலோ ஃபைவ் ஹண்ரட் அவ்ளோதா இருக்கு இதுல வந்து என்னன்ன குடு குறாங்கன்னா அந்த கொக்கோப்பிட்டு ஒரம் அது குனான் அந்த டூல்ஸ் எல்லா இருக்குலங்க மண்ணு கெளறது கரண்ட் தெரியாது இதுனல்லா அப்றோ அந்த குரோப் பேக் எல்லா இருக்கு ஒரு ஆறு பேக் தருவாங்க செடியோட சீட் எல்லாமே குடுத்துருவாங்க
ஓ பரவாயில்லங்களே
எல்லா காய்கறிகளோட சீடுமே அவுங்க குடுத்துருவாங்க அதுக்குன்டான உரம் எல்லா குடுத்துருவாங்க ஃப்ரீங்க க்குண்டான மண்ணு அதெல்லாம் குடுத் துருவாங்க
எப்டிங்க அவுங்களே கொண்டு வந்து இது பண்ணுவாங்கள நம்ம போய் எடுத்துட்டு வந்துக்கணுமா
போய் எடுத் துட்டு வரணும்னு நெனைக்கிறங்க அது எப்டிங்க கரெக்டா தெர்ல பார்சல்ல வருமா நம்ம போய் எடுத்துட்டு வரனுமானு தெரிலிங்க அப்டி எதாது ஆர்டர் பண்ணலாங்களா நா எனக் சேத்தி ஆர்டர் பண்ணங்களா ரெண்டு பேருக்குமே
ஆ செரி ஆர்டர் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ஆசை எங்க வீட்ல கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் நானு
ம் எனக்கு அது வெஜிடபிள் போனும்னு ரொம்ப ஆசைங்க அதெல்லாம் நம்மளே அறுவடை பண்ணி நம்ம அத
ஆமா மேம் வெளியில வாங்குறதெல்லாம் மருந்தடிச்சி வர்றதா சு
ம் மறந்துடுச்சிங்கற கான்செப்ட் கான்டி நம்ம வீட்டல இருந்து வருது அப்டிங்கற ஒரு
ஆமா நமக் கையால பறிச்சி சாப் றங்குறது ரொம்ப புடிக்கும்
ம் ஆமாங்க முன்னாடி இருந்து வீட்ல வந்துங்க இந்த மிளகாலாம் வந்துடே இருக்குங்களா டெய்லி தேவைக்கு வந்து டெய்லி பொறிச்சுட்டே இருப்பேங்க அதுல இருந்து மிளகா வந்து எடுத்துட்டே இருப்பேன் தக்காளி செடியும் வரும் இப்ப இருக் விக்கிற வீட்ல அத வைக்கிறது இல்லிங்க வைக்கல இது வரைக்கும்
உங்குளுக்கு மாடில இடம் இருக்கா
மாடியில எடுக்குங்க கொஞ்சம் தூரம் மேல நடக்கணுங்களா அது வச்சா அப்றோ போய் தா போனதுக்காக போகலாம் தப்பு இல்லங்க வைக்கனும்னா வைக்கலாம்
செரிங்க
மேல தண்ணி வசதி இருக்குதுங்க
செரிங்க
வெக்கலாம்னு நினைச்சா வெச்சிரலாம்
செரிங்க சேரி வச்சுரலாங்க ஆ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அங்க எதாச்சு புக் புக் பண்ணி வாங்கணுமா என்னென்னு பாருங்கள் எனக்கு நீங்க ஆர்டர் போட்ருங்க ந உங்களுக்கு அதுக்கு உண்டான மணி ந பே பண்ணிறேன் எனக் நீங்களே ஆடர் பண்ணி வாங்கி குடுத்துருங்க
ம் ப்ரௌஸ் பண்ணி பாத்தாலே அதோ டீடைல் எல்லா தெரியுங்க
அப்டிங்ளா எங்க வீட் பக்கத்துல போட்ருக்காங்கள நா போற வழில இந்த மாரி மாடித்தோட்டம் போட்டிருக்
மாடி தோட்டங்களா ம் வெண் வெண்டக்கா சீடுங்க அதுக்கப்றோ முள்ளங்கி சீடு முள்ளங்கி செடிலாம் வருங்க ஆ பீட்ரூட்டு் அ கொஞ்ச கொஞ்ச ஐட்டம் எனக்கு நெறைய இது இருக்குங்க காய்கள்லாம்
உங்களுக்கு பாக்ஸ்லே வந்துருங்களா ச பாத்திரத்துல ஸ்பாட்ல
பாட் வந்துங்க க்ரோ பேக் பட் பச்சகலர்ல ஒரு பேக் மாரி இருக்குங்க அது வந்து ஒரு ஆறு பேக் குடுப்பாங்க அதுக்குள்ள வந்து கொக்கோ பிட்டுன்னு சொல்லிட்டுங்க அந்த தென்ன மரத்தோட அந்த இது சொல்லுவாங்க இல்லங்களா
ஆமாமாங்க ஆமாங்க
அது அதுல த இத்துலூண்ட தா இருக்குங்க தண்ணி ஊத்தி வச்சோம்ன அது பள பள பளன்னு பெருசா வந்துரும்
ஓகே ஓகேங்க ஆ
அ உரங்கள் குடுத்துடுறாங்க என்னென்ன உரம் போடணுமோ அதெல்லாம் குடுக் க்கறாங்க அதுக்கு தேவையான இந்த மண்வெட்டி சின்னதா இருக்கும்லங்க
ஆம்மாங்க ஆமாங்க
மண்வெட்டி மாரி ஒன்னு அப்றோ அந்த கை மாரி ஒண்ணுங்க
செரிங்க
கிளர்றதுக்கு கரண்டி அந்த மாரி அதெல்லாமே குடுத்துடுறாங்க தண்ணி ஊத்துறதுக்கு இந்த ஷவர் இது இருக்கு இல்லிங்களா ஒரு ஒரு பட் பக்கட் மரம் சவர் பக்கட் மர ஒன்னு இருக்கும்ல்லாங்க பூ பூந்தொட்டி மாரி
ஆமாங்க ஆமாங்க
தண்ணி ஊத்தற்கு அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்திதான் மொத்தமே ஒரு சிக்ஸ் ஹண்டக்குள்ள தான் வருங்க
செரிங்க செரிங்க செரி பண்ணிரலாங்க
நம்ம போய் வாங்கணும்னு நினைச்சாதான் போய் வாங்கணும் இது ஒரு வேளை அவங்களே கொண்டு வந்து தர்றாங்களா இல்லையன்னு ந விசாரிச்சுட்டு சொல்றங்க
ஆ செரி அத மட்டும் கேளுங்க ஏன்ன அப்றோ நம்ம அந்த வழியா போகும் போதுதான் இவங்க வாங்கி தருவாங்க இதுக்குன்னு போய்ங்கிட்டு வந்து
அதுதான் ஆமாங்க அதுதான் பிரச்சனை அதை வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம அத வளர்த்திக்கலாம்
ஓகே ஓகேங்க பஸ்ல அலோ பண்ண மாட்டாங்க இதெல்லாம் எடுத்துட்டு வர
ஆ ஆமாங்க ஏன்னா அந்த கோகோ பீட் எல்லா இருக்கில்லாங்க அது நம்மளுக்கு தூக்க முடியாதுங்களாச்சு வெயிட்டு வெயிட்டாதான் இருக்குங்க அதனால நம்ம கார்ல ஏதாது போனா தான் எடுத்து வர முடியும் நா வேணா இத பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் செரிங்களா என்னதுங்க சீட்ஸ் அவங்கள குடுக்கறதுதான் வெஜிடபிள் சீட்ஸ் மட்டும் தான் குடுப்பாங்க நல்லா விசாரிச்சுட்டு சொல் மொத்தமா இங்க வர வெச்சாச்சு கூப்பிடறேங்க
ஓகேங்க பாய்
பாய்